ஹலோ
ஆ கேக்குதுங்ளா
ஆ கேக்குது தோழி என்ன பண்றீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்கே
வீட்ல எல்லாரும் எப்டி இருக்காங்க
எல்லாரு நல்லா இருக்குங்க என் பொண்ணு தூங்கிட்டு இருந்தா ஆமா இப்ப எழுந்திரிச்சிட்டாங்க
புரியல
பொண்ணு தூங்கிட்டு இருந்தாங்க இப்ப எழுந்திருச்சிட்டாங்க
ஓ ஸ்கூல் போறாங்களா இல்ல எப்டி கொழந்தையா
இல்லைங்க ஒன்ற வயசு ஆகுதுங்க
ஓ அயோ அப் ஓ ஓகே ஓகே ஒ நீ சாட்டடேவ ஆமா நேத்து அரசு விடுமுறைனால இன்னைக்கு நெறைய ஸ்கூல் வச்சிருக்காங்க தா இன்னைக்கி
ம் ஆமாங்க இவங்களுக்கு எப்டி வேணா து அவ படிக்கிறது கவர்மெண்ட் உருது ஸ்கூல் அங்க வந்து ஃப்ரைடே இவ எங்க சரௌண்டிங்ல ஃப்ரைடே லீவு சேட்டடே எப்போமே ஸ்கூலு சோ அதனால வந்துட்டு நேத் து வந்த மொகரம் லீவ் வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு ஆக்சுவலி எக்ஸ்ட ஒரு லீவா வந்துட்டு கன்சிடர் பண்ண முடியாது எப்பவுமே வந்துட்டு ஃப்ரைடே லீவா அந்த ஃப்ரைடே லீவுக்கே இவனுக்கு அந்த ஒரு லீவ் வந்துட்டு கணக்காயிடுச்சு கவுர்மெண்ட் லீவ்து
ச கொழந்த பாவோ இதுக் முன்னாடி
ஆமா ஏமாந்து போச்சு‌ சாட்டடே வந்து சாட்டடே வந்து குடுங்க அப்டின்ட்டு கேட்ருந்தோ இல்ல சாட்டடே ஸ்கூல் இருக்கு அப்டின்னுட்டாங்க நேத் து லீவு இன்னிக்கு குடுத்துருந்திருக்லா பசங்களுக்கு
ம் ஆமா அது நா கூட எங்களுடைய அ எங்களுடைய ஊர்ல கூட நெறைய கொழந்தைகள் வந்து பாத்தீங்கனா புத்தகங்கள்லா என்னமோ இது எடுத்துட்டு இந்த மசூதியாண்ட வந்து சின்னதா ஒருக்கு ஸ்கூல் மேரி இருக்கு நா ஈவினிங் டைம்ல பாப்ப ஆமா ஈவினிங் டைம்ல பாப்ப குட்டி குட்டி கொழந்தைங்களா அழகா இரு ஓ கேப் மாட்டிட்டு சைக்கிள்ல வருவாங்க உள்ளப்
ஆமா ஸ்காஃப் போட்டுட்டு இப்ப வந்துட்டு ஒரு ஒரு மதர் சாக்கு வந்துட்டு பேட்ச் மாதிரி பேக்லா கொடுக்க ஆரம்பிஷ்டாங்க நாங்க படிக்கும் போதெல்லா அந்த மாதிரி கெடையாது நாங்க கையில எடுத் ட்டு போவோ கையிலயோ இல்ல நம்பளே வந்துட்டு ஒரு பையி அந்த மாதிரி வந்துட் ரெடி பண்ணி எடுத்துட்டு போவோ கையில எடுத்துட்டு போயிட்டு ஆ காலையில போவோ ஆனா ஈவினிங் கெடையாது சாய்ந்திரத்துல கெடையாது காலையில வந்துட்டு ஏழ்ந்துருச்சு ஒரு ஏழு மணிக்கு எல்ர மணி போல போனோனாக்கா ஒரு எட்டு மணி போல படிச்சிட்டு வந்துருவோ
ஓகே ஓகே
படிச்சிட்டு வந்துட்டு அதுக்கு அப்றமேட்டா ஸ் ஸ்கூலுக்கு களம்பி ஸ்கூலுக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கு இப்ப அது வந்துட்டு இப்ப இருக்கிற புள்ளைங்களுக்கு காலையில மதர்சா வச்சிட்டு அப்பற ஸ்கூல் போயிட்டு அப்பற டியூஷன் போயிட்டு வந்துட்டு ஹோம் ஒர்க் பண்றது கரெக்டா இருக்கு எ பைய வந்து யூகேஜி படிக்கிறா அவன இது வரைக்கு டியூஷன் எங் யு சேக்கல ஒரு ஒரு டைம் வந்து நல்லா படிச்சுப்பா ஒரு ஒரு டைம் வந்துட்டு அடம் புடிப்பா நா படிக்க மாட்ட எழுத மாட்டன்னுவா காலைல ஸ்கூலுக் கே டெய்லி அவரு ஒன்பது பத்து மணி ஸ்கூலுக்கு பத்து மணிக்கு தா போவாரு இன்னிக்கே பத்து மணிக்கு தா கூப்ட்டு போய் விட்டுட்டு வந்த நா ஸ்கூல் போ மாட்ட ஸ்கூல் லீவு நா ஸ்கூலுக்கு லீவ் விட்டுட்ட இன்னிக்கு ஏந்திரிச்சி போயிட்டு யூரின்லா போயிட்டு வந்து திலிம்ப வந்து படுத்துட்டாரு எழுந்திரிடா எழுந்திரிடா எழுந்திரிடா எழுந்திரிடா சொல்லி சொல்லி அப்புறம் வந்துட்டு அவனாவே ஆனா இன்னிக்கு ப்ரஷ் பண்ணா ப்ரஷ் பண்ணு ப்ரஷ் பண்ணு யாரும் புஷ் பண்ல செரி இங்க கொஞ்சோ லைட்டா இஷூவா இங்க வந்துட்டு இது அடிக்கிற பம்ப்பு இருக்கு இல்லையா அந்த இட த்துல வந்துட்டு ஒரு சஸ்பண் மாதிரி இருக்கோ
ஓகே
அ இது இருக்கோ அது வாய்க்கால் தண்ணி லா அது போறதுக்காக இருக்கோ அந்த அது அடைப் ப்பு ஆய்டுச்சி ரெண்டு நாளா இன்னிக் காலைல மொதல் தண்ணி வந்துட்டு ரெண்டு டைம் தண்ணி வரும் இங்க குடி தண்ணி ஆ மொதல் தண்ணி வந்தது யாருக்கு தெரில பக்கத்து வீட்டுல எப்போமே பாக்க மாட்டாங்க நாங்க தா அவங்களுக்கு சொல்லு நாங்க தண்ணி புடிச்சிட்டு நீங்க புடிங்க அப்டின்னனு எழுப்பணு எழுந்திரிக்கலையா மூடிட்டு வந்துருவோ லாக் லாக் பண்ணிட்டு வந்துருவோ இனிக் கி எங்க மாமியார் வெளில ஹால்ல தா படுப்பாங்க அவுங்களுக்கு ஒரு பெட்டு இருக்கு அந்த பெட்டு ஃபுல்லா நனஞ்சு அவுங்க அந்த ஈரத்துலயு தூங்கியிருக்காங்க தெரியல ஏன்னா அவுங்க வந்துட்டு ஏர்லி மார்னிங் அந்த மாதிரி எந்திருப்பாங்க அவுங்களுக்கே தெரியல அவுங்க அந்த அளவுக்கு டயர்டா தூங்கி இருந்திருக்காங்க நேத் த்து வந்துட்டு ஃபாஸ்டிங் இருந்தாங்க நோம்பு இருந்தாங்க நேத்து சோ அதனாலேயா என்னான்னு தெரியல நா எழுந்துருச்சு எழு உள்ளல்லா தண்ணி வந்துருச்சின் சொன்னாங்க ஆனா நாங்க எழுந்திரக்கப்ப தண்ணி நின்னுடுச்சி எழுந் ச்சி நா பெட்ல இருந்து கால் கீழே வெக்கிற ரூம் உள்ள லாஸ்ட் வரைக்கு தண்ணி வந்து ச்சு
அச்சிச்சோ
காலைலேயே எழுந்திருச்சு எதுவுமே பண்ணல தண்ணி எல்லாத்தையு வெளியில தள்ளி மாப் போட்டு அவுங்க பெட்டு் ஃபுல்லா தொப்ப அது ஸ்பான்சி பெட்டு் தா அது அத எடுத்துட்டு போயிட்டு காய வெச்சி பாயெல்லா ஈரம் ஆயிடுச்சி சைட்ல வெச்சது அதெல்லா இது பண்ணிட்டு எங்க வீட்டுக்காரோட கோட் ஷூட் அந்த ஷேர் வாணில்லா எங்களுக்கு கல்யாணத்துக்கு யூஸ் பண்ணதெல்லா பேக்ல வெச்சிருந்த நல்ல வேல அது கவர்ல இருந்ததுனால கவர் பண்ணி அந்த ஆ இது கோட்டு உடைய கவர் வரு இல்லையா ஜிப் லாக் மாதிரி அது உள்ள இருந்ததுனால அது நனையில பேக் நனைஞ்சிருச்சி ரெண்டு பேகும் போயிட்டு காய வெச்சிருக்கே காலையில இருந்து அது கரெக்ட்டா இருந்தது இப்பதா மோரி அது அடைப்பு எடுக்கறதுக்கு வந்திருந்தாங்க வெப்பாங்க அப்றோ சேரி துணியு நறைய சேந்து எங்க ஹஸ்ப வீட்டுக்காருக்கு வந்துட்டு போட்றதுக்கு வந்துட்டு சட்ட இல்ல அதுனால நா எப்பவுமே என்னோடது கொழந்தைங்களோடது இப்ப ஊருக்கு போயிட்டு வந்தது இந்த லீவ்ல இருந்து கையாள துவச்சுக்கிறே மிஷின் வாஷ் வந்துட்டு அவ்வளவா அழுக்கு போமாட்டேங்குது சும்மா நகர்த்த வேண்டிதா இருக்கு அதல தண்ணி நறையு தேவப்படுது அதுக்கு நம்ம கையால துவைக் க்கறதுல அதல பாதி தண்ணிலேயே நமக்கு துணி வந்துட்டு அ இதுவாகிடுது இல்ல தண்ணி வெள்ளையாகற வரைக்கு நம்ம துவச்சிக்கிறோ மிஷின்ல தொவச்சு எனக்கு பிடிக்கல அதனால என்னுடைய மாமியாரதும் என்னுடைய வீட்டுக்காரதும் மிஷின் வாஷ்ஷு வாரத்துல ஒரு தடவ அதனால இப்ப கையால துவச்சு அவரோடைய ரெண்டு ச ட்டையு சேத்து துவச்சிட்டு இப்பதா வந்து உக்காந்தே சேரி அப்டின்னுட்டு உடனே இந்த குட்டி வந்து தூங்குனாங்க எப்போமே நம்ம அந்த வேலை முடிக்கும் போது இவுங்க தூங்கனாக்கா அதுக்கப்புறம நம்மளுடைய வேலைய பாக்க முடியு
ஆமா
அது துணி துவைக்கும் போது முழிச்சுட்டு இருந்திருந்தா கூட பரவால்ல கரெக்டா இப்ப முடிஞ்சதுக்கு அப்புற இவுங்க எழுந்திருச்சுட்டாங்க
இப்ப குழந்தைங்களா அது குட்டி குழந்தைல்லா பாக்கத்தே எப்டி சொல்றதுலா
அ தண்ணி வந்துருச்சுனா தண்ணி வந்துருச்சு தண்ணி தண்ணி பானி பானி பானி பானி அப்டின்ட்டு வந்துட்டு தண்ணி அடிக்கறத்துக்கு வந்துருவா எல்லா நேத்து ஃபுல்லா நேத்து அவரு தண்ணியில வலிக்கி வேற விழுந்துட்டாரு கதவ தாண்டி வந்துரு ச்சு வாசல் கதவ தாண்டி நேத்து வந்துட்டு தண்ணி புடிச்சிட்டு இருக்கும் போது உள்ள வந்துருச்சு உள்ளே இருமா உள்ளேயே இருமானாக்கா இப்ப நம்ம தண்ணி புடிக்கிறதா இவள பிடிக்கிறதா ரெண்டுமே பாக்கணு பக்கத்து வீட்லயு புடிச்சிட்டு இருக்காங்க ரெண்டு பேரு சேந்து புடிச்ச முதல் தண்ணி அப்புற ரெண்டாவது தண்ணிக்கு ஒரு ரெண்டு மூணு பாத்திரோ கொஞ்ச காலியா இருந்துச்சா வரம்போது செரி புடிச்சு வச்சலா நாளைக்கு துணி துவைக்கிறதுக்கு உதவியா இருக்குமே அப்டின்ட்டு நினைச்சே நாங்க அண்டா டபரா எல்லா தண்ணி புடிச்சு வச்சுப்போ
ம் அது சேஃப்க்கு தா ஏனா வந்து இங்கெல்லா வந்து பாத்தீங்கன்னா ரெண்நாள் ஒ அது மாத தண்ணி வரு அப்டி இருக்கம் போது
அந்த மாரி வந்துட்டு இருந்ததா நைட்ல எப்ப வருன்னே சொல்ல முடியாது ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு அந்த மாரி கூட ஒரு மாம் கொட எடுத்துட்டு
ஐயோ அவனுங்க நேரங்கால தெரியாம தண்ணி விட்டா எப்டி தூக்கத்த கேட் தொட்ட தண்ணி பிடிக்கிற மாரியே இருக்கு
ஆ இப்போ வந்துட்டு எனக்கு கல்யாண ஆயிட்டு அஞ்சு வருஷ முடிஞ்சிருச்சு இப் ப்ப ஆனா நா வந்ததுல இருந்து கா அடிகி பம்புலதா வருது ஒரு சில டைம் வந்துட்டு அதுவாவே தண்ணி வரு நம்ம அடிக்கணுன்ற இது இல்ல ஏன்னா பக்கத்துல வந்துட்டு இங்க ஹவுஸ் ஓனர் மட்டுந்தா இருந்தாரு ஃபேமிலி எல்லாரு மேல தேர்ட் ஃப்ளோர்ல இருக்காங்க ஹவுஸ் ஓனர் ஒரு ஆள் மட்டு இருந்தாரு அப்புற அதுக் கு வந்துட்டு இப்போ வந்துட்டு ரென்ட்டுக்கு விட்டுட்டாங்க அதுனால அவுங்களுக்கு தண்ணி யூசேஜ் அதிகமா இருக்கு குல்ல
ம்
ஹேண்டிகேப் வேற பக்கத்துல கொஞ்சோ வந்துட்டு காலையிலே நா கொஞ்ச கோவமா வேற பேசிட்ட அவுங்க கிட்ட
ஆ
ஏன்னா அவுங்களாலதா வந்துட்டு இந்த அடைப்பு அதிகமா வருது உள்ள வந்துட்டு அவுங்க கொஞ்ச நடக்க நடக்க முடியாது அவங்க நகந்துதா போவாங்க பாத்திர வந்துட்டு வாசல்லே கழுவுவாங்க அந்த பாத்திரத்துலருந்து வர எண்ணெய் அந்த பிசுக்கு இதெல்லா சேந்துதானே அடைப்பு வருது அது சொன்னா வந்துட்டு பாத்திரோ கழுவுறதுனால இந்த ரோண்டு என்ன நால உங்களுக்கு அடைப்பு வந்துருதா ஒரு நாளைக்கு க்காதது உண்டு அப்
அது அந்த ஆமா அதோட வேஸ்டேஜ் எல்லா வந்து அப்டியே இதுவாகி தேங்கி அடைஞ்சு
அவங்க இதுக்கே வேஸ்ட் வந்து ஆரம்பத்துல போட்டுட்டு இருந்தாங்க அப்புற நாங்க சொல்லி சொல்லி வாசல்லல்லா கொஞ்ச அசீங்கமாவது நம்ம பிள்ளைங்களு அவங்க வீட்டுக்கு போறாங்க
ஆ
போயிட்டு போயி போயிட்டு வந்துட்டு இருக்காங்க அதனால வந்துட்டு செரின்ட்டு அவங்க நா வந்துட்டு எப்போ பெருக்குனாலு அவங்க வீட்டு வாசலோட சேந்துதா பெருக்கு குவே கழுவிட்டாலு அவங்க வீட்டு வாசலோட சேத்து வந்துட்டு கழுவிடுவே அப்பதா வந்துட்டு நம்ம பசங்க போயிட்டு வருவாங்க அவங்க பொண்ணு சும் மா ஒரு எப்டி சொல்றது ஒரு அஞ்சு நிமிஷத்துல ஒரு பத்து தடவாவது அவங்க வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பா
ஆ
அவங்க பொண்ணு வந்துட்டு சிக்ஸ்து படிக்கிறா இருந்தாலு அந்த ஒரு மெச்சூரிட்டன்றது இல்ல
ம் புரியுது புரியுது
ம்
இது மாறில்ல இருந்தா கொஞ்சோ எப்டி சொல்றதுன்ன கஷ்டம்தா ஏன்னா கொஞ்சோ புரிஞ்சு நட க்கனு இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா பசங்க கொழந்தைங்க அது வேற பத்ததுக்கு வந்து பாத்த இந்த மாரி வேஸ்டேஜ் எல்லா போகும்போது அடைப்பு தாண்டி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி பிசு பிசுப்பு வழு க்கிறது ஸ்மெல்லு ஆமா இது மூல நெறையவே வரு
அவங்க அத எப்டி சொல்றது இப்போ வ வாரத்துக்கு ஒரு டைம் வந்துட்டு வாசல் எல்லாமே படிக்கட்டை எல்லாமே கழுவி விடுவாங்க அதுவு அவங்களால முடியாது அவங்க வீட்டுக்காரரு வயசானவரு தா அவரு தா தண்ணி புடிக்கிறாரு துணி தொவைக்கிறாரு அவங்க வீட்டுல பாத்திரோ இந்த ஆண்டி வந்து ட்டு வெளக்குனாலு சமைக்கிறது இவங்க பாத்துப்பாங்க இருந்தாலே எங்க மாமியாரு வயசானவங்க அவங்க தா வந்துட்டு முக்கால்வாசி செய்வாங்க நா வந்துட்டு கால்வாசி தா செய்வேன் வெளிய வேல அப்டின்னாக்கா சொல்லுவே அவங்க இல்லமா பாவோ அப்டின்னுவாங்க எனைக்கு சேரி கோவ வந்துருச்சு பேசிட்ட அவரு அவரு எப்டினா எடு எடுக்கறதுக்கு சரி பண்றதுக்கு வந்தாருல்ல ஆளு அவரு வந்து பாத்திரோ கழுவுனா அந்த தண்ணிலா வரது இப் டி தா அடைப்பு ஆகுன்னு சொல்லிட்டாரு நா நேத்தி ஃபோன்ல பாத்தே செரி என்ன இது ஏ இது நம்ம எப்டி செரி பண்றது அப்டின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருந்தே பாத் துட்டு இருந்தோமா அந்த பவுடரு கொட்டுறாங்க சுட இது பண்றாங்க ம் மேக்சிமம் சோப் உப்போடைய இது போச்சுனாலு எண்ண பிசு பிசுப்பு இருந்ததுனாலு வந்துட்டு அடைப்பு வருது பாத்ரூம்னா முடிய சொல்லலா இது பாத்ரூம் கடையாது வெளியிலதா நாங்க யாருமே யூஸ் பண்ண மாட்டோ இப்ப வாரத்துல ஒரு நாள் நா வெளியில வந்துட்டு துணி துவைக்கறே அதுவு ஃபுல்லா தேச்சு கழிவிட்டு தண்ணி அடிச்சு விட்டுட்டு தா வரே இப்ப டெய்லியு ஒரு நாளைக்கு ஒரு மூணு டைமால்து அவுங்க பாத்ர வெளக்குவாங்க அந்த தண்ணிலா வெளில தான வரு இது சொன்ன உங்களுக்கு கோவதா சொன்ன உங்களுக்கு கோவ தா வருது ஆண்டி கோவப்படாதீங்க இதுதா அப்டின்னாக்கா ஆமா நா வந்துட்டு இருங்க ஹவுஸ் ஓனர் வரட்டு நா பேசறேன்ட்டு அவங்களு ச த்தமா பேசிட்டாங்க அவங்கள எப்டி சொல்றது அவங்க வந்துட் டு ஒரு ஜாக்கெட்கு கொக்கி கட்டுறது அந்த மாதிரி வந்துட்டு அவங்க பிளவுஸ் இது பண்ணி அது இதுல வரா இன்கம்மு ம அவுங்க மதர்ஸா படி படிக்க வெக்கிறாங்க அவுங்க வீட்டுக்கு டெய்லி ஈவினிங் வந்து ட்டு கொழந்தைங்கல்லா வருவாங்க கொஞ்ச கொழந்தைங்க பெரியவுங்க அந்த மாரி வருவாங்க அதுல வர இன்கம் தா அவ்ங்களுக்கு இப்ப அது செரி பண்ணாலு நம்ம காசு குடுக்கணுல்ல
நம்ம இனி தொடர்ந்து இது பண்ணி பேசுவோ ஏனா வந்து பன்னெண்டு வந்துச்சுன்னா இது கால் அக்செப்ட் ஆகாது
ஆ செரி ஓகேங்க தோழி மன் நன்றி